அ சொல்லுமா வணக்கம்
ம் சாப்ட்டீங்ளா
இல்லடா இனிமேதான்டா தம்பிங்கல்லா வரணுன்டா டிபனுக்கு எல்லா ரெடி பண்ணி வெச்சிட்டே தோச மாவு ரெடி பண்ணிட்டே சட்னி அரச்சி வெச்சிட்டே எல்லா தாளிச்சி கொட்டி சாதோ ஒரு அளாக் பண்ணே பாத்ரோம் எல்லா தேச்சே எ பூஜ பாத்ரோ தேக்கணு சரி அதுக்குள்ள கொஞ்சோ பூவ கட் டி எங்க எங்க வீட்ல ஒரு ஸ்டாச்சூ இருக்கு அவருக்கு போட்டே இனிமேதா இந் மத்த வேல எல்லாம் பதினோரு மணிக்கு தா ஆரம்பிக்கணு நைட்டு
ஓ ஓ இங்கேயு மதியோ சாதோ இருந்தனால தக்காளி போட்டு வறுத்துட்டு
ம்
அப்றோ அதனால அதுவே சாப்ட்டுட்டோ சந்தகை சந்தகை வந்துட்டு ரெண்டு பேக்கெட் வாங்கிட்டு வந்துச்சுங்க செரி மார்னிங் பண்ணிக்கலா அப்டின்ட்டு
ம்
ஆ நாலா கூட இ்ந் நேர்த்திக் பொரியல் பண்ண முடியாதனால ஒரு முட்ட வேக வெச்சு இவுங்க எல்லாத்துக்கு சைடிஸ்ஸா குடுத்துட்டே
சேரி சேரி
அதனால சேரி பாத்துக்லா அப்டின்ட்டு சந்தகை செஞ்சா சாதம் தீராது அதனால சரி சாதம் தீரட்டு உணவு வந்து வீண் பண்ண கூடாதுல்ல
ம்
இல்ல நானு இன்னைக்கு அண்ணதானனு ஃபுல்லா அப்படியே ரெண்டு சிங்க் பாத்திறோங்க
ஓ
மதிய ஒரு சிங்க் ஃபுல்லா கலுவுன அதுக்கு மேல முடியல இப்ப போய் முக்காவாசி கழிவிட்டு இன்னு கொஞ்ச மட்டு இருக்கு
ம் ம்
சரி நா இன்னு சாப்பல்லையா சரி வேல எல்லா முடிச்சுட்டு சாப்ட்டுட்டு அதுக்கப்பறோ அந்த மீதி ஒரு நாலஞ்சு பாத்திர மட்டு இருக்கு
ம்
அது கொஞ்ச வயித்து வலியா இருந்தனால அப்பறோ சாய்ந்தர கடையில வரும்போது வீட்ல அவரு மாத்திர வாங்கிட்டு வந்து குடுத்தாரு
ம் ம்
ரீசண்டா ஏதோ ஆயிடுச்சி போல
அதா அதா அதா
ஆனால அவங்க ஏதோ பெயிண்ட் கில்லர் மாரி குடுத்துட்டாங்களான்ட்ருக் அது ஒரு மாரி அன்ஈசியா இருந்துச்சு
ஓ
ஆனால எதுவுமே சாப்பட புடிக்கல சரி கொஞ்ச நேர ஆகட்டு அது சாப்ட்டுட்டு போட்ருக்கணு நா வயிறு வலிச்சிட்டே இருக்குன்ட்டு வெறு வயத்துல போட்டுட்டே அது ஒரு மாரி கிரடினேசனு சொல்ல முடியல பட் அது பயங்கர பிளட் சர்க்குலேஷன் இது பண்ணிவிட் இத்தனால ஒரு மாரி அன்னிசியா இருந்தது சேரி சொல்லிட்டு வந்துட்டே நானு
சரி
சிஷீரடியில வந்து பாத்தீங்கன்னா அவருஎறக்கறப்ப அவருடைய தீவி ஆ பக்தர்கள் வந்து இருப்பாங்கல்ல பாபாவோட தீவிர பக்தர்கள் அவுங்க அவங்களுடைய ஒவ்வொருத்தரு வீட்டுக்கும் போயி அவருக்கு வந்து தான் எறக்க போறதும் முன்னாடியே தெரியு
ஆ
சித்தர் அப்டிங்கறனால
அதா அதா
அதனால அவர் வந்து என்ன பண்ணாருன்னா அவர் பயன்படுத்தின பொருள் ஒவ்வொன்னயு கொண்டு போயி இப்ப மகள்சாபதி ஐயா அப்பறம் அந்த லக்ஷிமிமா அதுக்கப் பறோ அவங்களுடைய வளர்ப்பு தாய் இருப்பாங்கல்லங்க ஆ அந்த இதுல ஒரு வளர்ப்பு தாய் ஒருத்தங்க இருப்பாங்க அவங்கள தா பாபா வந்து அம்மான்
ராதா கிருஷ்ணா மாயிட்ட
இல்ல இல்லைங்க அவர் அவுங்க பேரு நல்ல பேரு அந்த நாட் அப்பாவ ரொம்ப நாள் ஆச்சு பாத்து அந்த வரலாறு படிச்சு மறந்துட்டே அதாவது அந் இந்த சிறடியிலயே அவங்க வந்து ரொம்ப பணக்காரங்களா இருப்பாங்க
ஆஹா
அ விவசாய பூமி வச்சு பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து கொழந்த இருக்காது
ஓ ஓ
திருமணமாயி ரொம்ப வருஷமா கொழந்த இருக்காது அப்ப பாப் ப்பா வந்தா அந்த ஊருக்கு வரும்போது அந்த தாய் வந்து அந்த மரத்துக்கடில பாக்கும்போது ஆவ் ஒ நீதா என்னுடைய மகன் அப்டின் சொல்லிட்டு அவ்ங்களுக் பாத்தோனே அப்டி தோணு
ஆ
அனால அவங்க வந்து அவங்ள வந்து மஹன் அப்டின் சொல்லிதா கூப்டுவாங்க தினாமு அவ்ங்ளுக் வந்து பாபா உயிரோடு இருக்ற வரைக்கி தினமுமே அவ்ங்ளுக் வந்து அவ்ங்க தன்னுடைய கையால சமச்சுக் கொண்டு போய் சாதம் கொடுப்பாங்க
ஆ
ஆ அப்டியா அவ்ங்கு பாபாக்கு வந்து உணவு செஞ்சு குடுத்துட் ட்டே இருக்கும் போது அவ்ங்ளுக்கு குழந்தை பாக்ய வந்து கெடச்சிரு அவ்ங்ளுக் வந்து சொந்தமா ஒரு மஹன் பிறந்தாலு தன்னுடைய மூத்த மகனா நெனச்சு அ அவ்ங்க நீ அவ்ங்க பேர் வந்து பாய்ஜாமா
ஆ பாய்தா படிச்சிருக்கே
ஆ பாய்ஜாமா அவ்ங்ளுக்கு வந்து குழந்தை பாக்யு தருவாங்க
ம்
அப்றோ கொழந்டு வந்தாலுமே கடேசி வரக்கி இவளதா வந்து தன்னுடைய மக் கன் சொல்லிட்டு மொதல் கு குழந்த எடைய்ல வந்து பாபா வேற ஒரு ஊருக்கு போயிருவார் தற்காலிகமா அப்ப இவங்க காடு மேடு எல்லா தொளாவ்வாங்க பாபாவ
ம் ம்
ஆனா அவர் வந்து குறிப்பிட்ட நாள் கழிச்சு வேற ஒரு ஊருக் போய்ட்டு திரும்ப அங்க்யே வந்துருவாரு
ம் உ
அப்ப அவர் யறக்ற தருவாயில இந்த மாதிரி தீவிர பக்தர்கள் ஒவ்வொருத்தர் வீட்டையு கதவ தட்டி அவர் பயன்படுத் த்தன ஒவ்வொரு பொருளையு வந்து ஞாபகாத்தமா குடுத்து சிலக் காயின்களையு குடுத்து நீங்க எல்லாரு வந்த் து வரலாற்றுல பிற்காலத்துல யடம் பெறுவீங்க இந்த பொருள வந்து நீங்க வச்சிக்குங்க அப்டின் சொல்லி அன்ப தா வந்து எறந்துருவேன் சொல்லி குடுக்க மாட்டாரு
ம் ம்
இந்த பொருள் இப்போதைக்கி நீங்க வெச்சிக்கங்க அந்த காலத்துல எல்லா அவர் என்ன சொன்னாலுமே பின்னாடிதா எதாவ்து ஒரு காரணோ இருக்கோ அது பின்னாடிதா தெரிய வருன்ஸ் சொல்லிட்டு கடவுள் ஒரு பொருள் தராங்கன்னா அது எல்லாத்துக்குமே மகிழ்ச்சியா தான இருக் ஓ எல்லாரு அத வந்து பாதுகாப்பா வெச்சுக்குவாங்க ஆனா அதுக் கப்புறன்தா தெரியு அவ்ரு எறந்து போறனால முன்கூட்டியே தெரிஞ்சி நமக்கு குடுத்துருக்காங்கங்கறத அதுக்கப் ப்பறன்தா அவ்ங்ளுக் வந்து தெரிய வரு இன்னிக்கிஷ் திரடில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொருத்தரு கையியு என்ன பொருள் குடுத்தாங்ளோ அது அங்க வரலாற்றைதா வெச்சிருக்காங்க
யா ஹ
பெய்ப்ப லக்ஷ்மி பாய் அவ்ங்க கைய்ல வந்துட்டு காசு
த்தனஓ ஒம்போத்ரு ஒம்போது நாணயோ அவ்ங்களுக்கு
அவங்க கையில காசு குடுத்துருப்பாங்க அதே மாரி மகசாபதி ஐயா கையிலயோ இல்ல யாரோ ஒரு கையில வந்து அவரோட பயன்படுத்தின துணி குடுத்துருப்பாங்க அவரு அந்த முழுமையா ஒரு துணி தான போடுவாங்க அந்த துணி வந்து ஒருத்தவங்க கையில குடுத்துருப்பாங்க இதெல்லா குடுத்துட்டு வந்ததுக்கு அப்றோ அவரு கையில இருந்த செங்கல் வந்து ஒடஞ்சிரு அந்த செங்கல் ஒடையற நாள்தா பாபாவோட ஆ சமாதி தினம்
ஆஹா
ஆ எடையில ஒரு தடவ அவரு எறந்து மூண் நாள் கழிச்சு உயிர்தெலுந்து வருவாரு ஏசு நாதர் தர்மாதிரி
அதா அதா
ஆ அப்ப வந்து அந்த மூண் நாள் ஒடல பாதுகாத்துக்குற பொறுப்பு வந்து மகள் சாபதி ஐயாக்குதா குடுத்துருப்பாரு இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோ அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பணக்காரங்களுமே அந்த பக்த பத்தர்கள் கூட்டத்துல இருக்க மாட்டாங்க
ம் ம்
ரொம் அவரோட தீவிர பக்தர் பாத்தீங்கன்னா ரொம் ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல உணர்ந்தவங்களுக்கு மட்டுந்தா அவரு கடவுளுங்குறதே தெரிய வரு
அதா அதா
மத்தவங்க எல்லாத்துக்குமே அவரு ஒரு மாயாஜாலம் பண்றவங்க இப்பிடிதா வந்துட்டு விமர்சனம் பண்ணுவாங்களே தவிர அவரு கடவுளுனு உணர சக்தி வந்து அந்த ஏழை மக்களுக்குதா இருக்கு அதேதா இப்ப நடைமுறைலயு இருக் கு நீங்க பாத்தீங்கன்னா பணக்காரங்க வீட்ல ரொம்ப ரேராதா அவர் அவரு வந்து ஒரு சாமியா இருப்பாரு ஆனா அவுரு பத்தின பணி செய்ய வெக்கிறதெல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப அடிமட்டத்துல இருக்கக்கூடிய ஏழைகள் வீட்லதா வந்து ஆ அவரே விருப்பப்பட்டு குடி புகுவாராமா
அதா அதா
அப்டின்னு வந்து அந்த நெறைய பேரு அந்த தன்னுடைய சொந்த ஆ இல்ல இல்ல சொல்லுங்க
இல்ல அவரு வந்து நம்பிக்க இல்லன்னா அந்த உள்ளயே சேக்க மாட்டாரா வெளியில போன்னு சொல்லிடுவாரா அவர சந்தேகப்பட்ற மாரி வராங்க சோதிக்றதுக்கு வராங்கன்னா நீ உள்ள வரக்கூடாது மசூதிக்குள்ள வெளில போன்னு கத்துவாரா
ம்
அப்ற அவங்க கூப்பிட மாட்டாரா அப்படின்னு ஏங்கி அதுக்கப்றோ ஆசிர்வாத வாங்கீன்டு போவாங்களா
ம் நிச்சயமா அதே மாரி சில பேர் வந்து வருவாங்க ஆனா ஆத்மார்த்தமான பக்தரா இருக்க மாட்டாங்க எனக்கு பணோ வேணு செல்வோ வேணுனு மட்டு வருவாங்களாமா ஆனா அவங்களுக்கு அவரு குடுத்துரு வாராமா ஆனா தன் மனதுக்கு ங்கன்னா ஒரு பக்தரா அவங்க இருக்க மாட்டாங்க நீ எங்க இப்ப காசு பணத்துக்காக வேண்ணா அந்த காசு பணோ குடுத்தர்றேன் அதாவது என்னன்னா அவரோட அவர் எப்படின்னா நா உன்கூட இருக்கணுமா இல்ல உனக்கு சொத்து பத்து இருந்தா மட்டும் போதுமா
ம்
அப்டிதா இல்ல நீங்களும் என் கூட இருக்கணு அப்படின்னா அவர் நம்மள முழுமையா பக்குவப்படுத்திட்டு அதுக்கப்புறம் பொருளாதாரத்துல வந்து மேன்மையடைய செய்வாங்களாமா ஆனா அப்ப ஒரு கண்டிஷன் போடுவாரு நீ எவ்ளோ பொருளாதாரத்துல மேன் மேன்மை அடைஞ்சாலும் ஒரு குறிப்பிட்ட பங்கு வந்து நீ தான தர்மம் பண்ணுவேனா மட்டும்தா அந்த பொருளாதாரம் உங்கிட்ட நிலை க்கும் ப அப்படி இல்ல அப்படின்னா அந்த வசதி வாய்ப்ப நா வந்து பிடுங்கிக்குவேன்
ம்
ஆ அப் அப்படிங்கற மாறி ஒரு இதுல வந்து அப்படி நல்வழிப்படுத்தி தா அவர் அந்த வள த்தையே வந்துட்டு தருவாரமா
ம் நல்ல விஷயோங்குறே இல்லன்னா இவுங்களுக்கு தர்ம ர்மம் பண்ணவே தோணாது ஒரு அன்னதானமோ ஒரு ஒரு சேரட்டிக்கு பணம் குடுகறதோ இவுங்களுக்கு வந்து வரவே வராது
ம் ஆனா நீங்க வந்து ஒரு நூறு ரூவா நம்ம குடுத்தா கூட அத விட பத்து மடங்கு திருப்பி அவங்களுக்கு வந்து அந்த அவர் வந்து செய்வாங்களாமா
நிச்சயமா நிறய மிராக்கல் இருக்குமா அவரது சொல்லி மாளாது அனுபவிச்சாதா அதெல்லா புரியும்
நிச்சயமா நிச்சயமா அவரு நம்ம கூட பேசுவாருங்க ஆனா அது எல்லாத்துக்கும் புரிய முடியாது
தா தா
ஆனா அந்த ஒவ்வொரு கடவுளுமே அது எந்த கடவுளா இருந்தாலும் சரி
ம்
நம்ம ஆத்மாத்தமா இருக்கிறப்ப நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டு ஆள் மனசு மூலமா அவங்க நம்ம கிட்ட பேசுவாங்களாமா
ஆ
நம்ம மனசு வந்து ஒரு அமைதியா ஒரு தெளிவான நீரோடை மாதிரி இருக்கு அப்படின்னா நம்மளுடைய மனம தா வந்து அவங்களுடைய சிம்மாசனமாமா
ஓகே ஓகே நறிய விஷய தெரிஞ்சிட்டோ ம்
உம் வராகிஅம்மன் சொல்லுங்க எனக்கு ப்ரே பண்ணனும்னு ஆச பட் அதாவது தப்பா நெனைச்சிக் கூடாது எனக் வந்து கொஞ்சோ உக்ரமா இருக்கிற கடவுள் வந்து வெ ச்சி ப்ரே பண்றது
அதெல்லா ஒண்ணுமேக்கு தப்பு கிடையாது அவங்க உக்ரம் வந்து எதிரிகள அழிக்கத்தா அவுங்க உக்கரமா இருக்காங்களே விழிஞ்சி ஆ நம்ம நம்மள நா நம்மள நம்ப வழிபடு போது அவுங்க நமக்கு ஒரு கொழந்த
ஓ அப்ப எனக்கு என்ன தோணுனா ஏதாவ்து நம்ம சரியா செய்யலைன்னா நம்ம மேல கோச்சுக்குவாங்களோ அப்டிங்கிற மா ரியெல்ல நா வந்து இங்க மாசாணி அம்மன் இது வாங்கிட்டு வந்து முதல்ல செஞ்சுட்டு இருந்தேங்க பாபாக் பண்றதுக்கு முன்னாடி அவுங்க வந்து உக்ர தெய்வம்தா படுத்துட்டுதா இருப் பாங்க எனக்கு எனக்கு வந்து ஒருவேல அமைப்பு அப்டியோ என்னன்னு தெர்ல எனக்கு வந்து அந்த சா என்னோட குணம் அதிகமா அந்த சாந்தம் அந்த வழியிலயே இருக்கறனால அந்த மாதிரி ஒரு அமைதியா ன அ இதுல தா வந்து வழிபட தோணுது நானு எவ்ளவோ முயற்சி பண்ண அந்த மாரி அம்மன் வழிபாடு பண்ணனா நல்லதுன்னு சொன்னாங்கன்ட்டு ஆனா ரெண்டு மூணு தடவ பண்ணாலுமே என்னுடைய மனசு வந்து இவ்ருக்கு பண்ற அளவுக்கு வந்து இல்ல அப்புறோ எ ஈடுபாடு இல்லைன்னு சொல்ல முடியு என்னால ஆத்மார்த்தமா பண்ண முடியில ஒரு பய உணர்வு கூட சேந்துக்குது அப்ப வந்து அவுங்க என்ன சொன்னாங்கன்னா நம்ம எவ்வளோ இது ஒருத்தருக்கிட்ட கேக்குறப் ப நம்ம தலைமுறை தலைமுறையா பல ஜென்மங்கள்ல எந்த கடவுள கும்டோமோ அவுங்களதா வந்து நம்ம அடுத்த ஜென்மத்துலயு கும்புடுவோமாமா
ஆ
அது வந்து நம்மளுடைய ஜீன்லயே இருக்குமாமா நீங்க பல தலைமுறையா பாபாவ தா கும்ட்ரிக்கீங்க நீங்க நெனைச்சாலு வேற கடவுள நீங்க கும்ட்டாலு அவுரு வேணா அந்த கடவுளோட உருவத்துல மாறி உங்களுக்கு வர்லாமே தவர நீங்க இவ்ர விட்டுட்டு இன்னொரு கடவுள வந்து நீங்க வழிப்பட முடியாது விட்டுட்டு நம்ம வழிபட போறது இல்ல போகுறதுக்கு விடமாட்டாராம நானே அந்த உருவத்துல உனக்கு கான காட்சி தரே
ஆமா